ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் எப்டி இருக்கீங்க நல்லாரு
ஆ சூப்பரார்க்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லார்க்க என்ன பண்ணிட்ருக்கீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டங்க இப்பதா சாப்ட்டு வந்து
ஓகே ஓகே ஓகே என்ன ஸ்பெஷல் இன்னக்கி டின்னர்
இன்னக்கி என்ன ஸ்பெஷல்னா அ பலா கொட்டையு உருளக்கெழங்கு அ அரைச்ச வச்ச குழம்ப வச்சிருக்காங்க
ப்போ அந்த பலாப்பழொ கொட்டய ஆமா நல்லாருக்கு சூப்பராக்கு நானு ஒருவாட்டி சாப்ட்டே வேற
வேறல்லா இல்லயே இது ஏதோ இன்னக்கி டைம் ஆயிச்சு மார்னிங்கு எந்திரிக்கும் போதே சிக்ஸ் க்ஸ் ஓக் கிளாக் ஆயிட்ச்சு எப்போ ஃபோர் தேர்டிக்கு ஃபைவுக்கெல்லா எந்துருச்சிருவோ
உம் வெரு அந்த கொழம்பு மட்டுந்தானா
ஆமாங்க அ சாப்பாடு சாத தனி தனியா கொழம்பு தனியா தயிர் ருக்கு எப்பவுமே வெஜிடபிள்ஸ் ஏதாவது கட் பண்ணி டிரை பண்ணுவ டைம் ஸெ ஒத்துக்கல என்ன சொல்றத் செட் ஆகல டைம் ஆய்ச்சு பசங்களுக்கெல்லா ஸ்கூல்க்கு போறதுக்கு ஆமா அதனால அ செய்ய முடியல முடிச்சுட்டங் இனி ந நைட்டு தா நைட்டு தா சப்பாத்தி தோச இந்த மாரி எடுத்
லெஞ்சு அதே தானா
லஞ்சு அதேதாங்க பசங்கல்லா ஸ்கூலுக்கு போய்ட்டாங்க இனி இருக்குறது நா ஒருத்தர் தா எனக்காக மருடி
மறுபடியு தனியா போய் சமைக்க வேமா கரெட்டுதா சரி சிஸ்டர் சொல்லங்க சிஸ் இந்த சம்மல் ஹாலிடேஸ் எங்காவது வெளிய போனீங்ளா ஃபேம்லியா
இல்ல இல்லலேங்க அந்த மோரில்லா எங்கயுமே போலீங்க ஆ இல்ல சம்மர் ஹாலிடேஸ் ன்னா எங்கெங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனோம்
அ அதா பக்கத்துலயெ ர்க்கா இல்ல ஊருக் போனீங்ளா
இல்ல தூரமார்க்குங்க பக்கத்துலல இல்லேங்க ஒரு ம்மாங்க
அ அங்க எங்க அங்க போய் எங்கயாது லோக்கல்ல சுத்தி பாத்தீங்ளா இல்ல
லொக்கலல்லா எங்கேயுமே சுத்தி பாக்கலீங்க வீட்டுல தோட்டத்துல இந்த மாரி தண்ணில வெளையாடி ட்டு கெணத்து தண்ணில ல்லா பசங்க நீச்சல் பழகுனாங்க
ஓக்கே ஓக்கே
பாத்துட்டு நல்லா எக்சைட்மெண்டா வெயிலால்லா அங்க இங்க ஆட்டம் போட்டு
உம் ம்
ஒரு டு்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் பக்கொ ஊர்லயே இருந்துட்டோ
பரவால்லயே என்ன தோட்ட ர்க்கு அந்த ஊர்ல ஊருக்கு போய் என்ன தோட்ட அது வயல் வயல் இருக்கு தோட்டோ ஓ கரும்பு விளைச்சல் இருக்கா இப்போ
ஆ அது வந்து சிக்ஸ் மந்த் ஒன்ஸ்தான
ஓகே நீங்க போம்போது நீங்க போம்போது விதச்சு இருந்ததா கரும்பு கரும்பு பிடிங்க சாப்ட்டீங்ளா
அ கரும்ப பிடுங்கி அதிகமா சாப்புட மாட்டோம் ஏன்னா எங்கெயாவத் போனா சாப்புணுன் தோணும் நம்ம அங்கேயே இருக்குறதுனால ஏதோ ஒண்ணு சாப்புட முடியு அதுக்கு மேல அதிக சாப்புட முடுயு
அது மேல அதிகமா சாப்பிட முடியாது ஓகே ஓ கே வேற எங்கேயாவது போனீங்களா
போங்களீங்க போங்லைங்க கொழந்தைங்கள அங்கயே விளையாட வச்சு கூப்ட்டு அப்புறோ லீவு ஒன் வீக்குக்கு முன்னாடி ஊருக்கு வந்தாச்சு
அவ்ள்தா அந்த இது வந்து அ ஏதோ அங்க மட்டு போயிட்டு வயலு தோட்டோ அங்கயே
ஒ ஆமாங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு வன்ட்டே ஆனா ஜாலியா இருந்துச்சுங்க பசங்கல்லா வந்து இங்க வந்து வீட்டுக்குள்ளயே இருக்கணு அ வெளியா அங்க இங்க அ பக்கத்துல ஏதாவது கொழந்தைங்க அழுதா கூட டிஸ்டபன்ஸா இருக்கு அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க சத்தோ போடக்கூடாது அமைதியா இருக்கணு அதனால இத கிராமத்து சைடெல்லா போயிட்டோமன்னா ச் நம்ம எவ்வளோதா ஃப்ரீயா கத்தனாலு சரி இன்னதா வேளயா
யாரு ஒண்ணு எது கேக்காது இது ஆமா அங்க ரொம்ப நல்லா இருக்கு இங்க சிட்டி லைஃப விட கிராமத்துல நல்லா இருக்கு அந்த பம்பு செட்ல கால்ல ஏழ்ந்து பம்பு செட்ல போய் குளிக்கறது கெணத்துல குளிக்கறது அப்டியே வயல்வெலி சுத்தி பாக்கற்து
எ இங்க ஆ லாக்டவுன் மாரி ஆ சி
அதா அங்க அங்க ஆதே எட்டு மணி மாரி ஆறு மா ஈவினிங் நைட் ஒரு ஆறு எட்டு மணி ஆச்சுனா சைலண்ட் ஆய்டு
ஆம்மாங்க ஆறுமணி எட் கேனு நல்லா இருக்கு அ அ க்ளைமேட்டு இருக்கறதுக்கு எல்லாமே நல்லாருக்கு காத்துலேந்து ஆ இங்கே இந்துக்கலாமா அங்க போனமுன்னா இங்கே இந்துக்கலாமா அப்டிங்கிற மாரி தோணு
ஆம்மா இப்ப நீங்க இங்க இப் இப்போ நீங்க இங்க இருந்துட்டு அங்க போய் செட்ல ஆணுனா செட் ஆகுமா
ஆ செட் ஆகு நாங்க ஆல்ரெடி அங்க கிராமத்து சைடு இருந்தவங்க தாங்க அதனால செட் ட்லாய் நாங்க ரீசண்டா தா இந்த மாரி வந்துருக்கோ
ஓகே இப்ப எங்குளுக்குல்லா நா இங்க ரெகுலரா இந்துட்டு அங்க போனா லீவ்ல போனா ஒரு பத் நாள் இருவது நாள் இருந்தா ஓகே செட்லா ஆகுனுனா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷோ செம கஷ்டமா போவு அதுக்கப்பறந்தா செட் ஆகு
ஆம்மாங்க ஆமா ஏன்னா வந்து நம்ம இருந்து பழகிட்டோம்ல்லே அங்கனா கிராமத்துலனா இருக்க முடியாது வீட்டுகுள்ளே இருக்க அடஞ்சு இருக்க முடியாது அ தோட்டம் காடு இந்த மாரி எல்லா இருந்துச்சுன்னா வெளிய கிராமன்னாவே வீட்டுக் குல யாருமே இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி
வெளியேதா வப்பாங்க கால்ல வியாபா கால்ல கால்ல காட்டுக்கு போன்னா ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க
ஆம்மாங்க ஆனா நல்லா இருக்கு அதனுடைய என்ன சொ தூழல் நல்லா இருக்கு கிளைமேட்லந்து எல்லாமே நல்லா இருக்கு ஃபுட்லேந்து எல்லாமே நல்லா எடுத்துக்குவாங்க
அங்க ஃபுட்டு வந்து எல்லாமே நேச்சுர இதுவா இருக்கு ஹெல்த்தியா கெடைக்கு சிட்டி சைடுல அப்டி கெடையாது இல்யா
ஆம்மா சிட்டி சைடு லா ஆ பீஸா பர்கரு நெனச்சா ஹோட்டல்கு போவேண்டிதா இல்லயா அ அ சாப்புட்டு அப்டியே டைம முடிச்சுட்டு வந்தறாங்க ஆனா கிராமத்து சைடுலா பாத்தீங்கன்னா யாரு ஹோட்டல் அப்டிங்கிற பேச்சே வாயில வராது
அப் வெளிய ஹோட்டலே கம்மியாதானங்க இருக்கு எல்லாரு மோஸ்லி கால்லே வீட்லஸ் சிக்கரமா அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்குலா ஏந்து வீடு தெளிச்சு வாச அந்த சாணிய தெளிச்சு கோலம்போட்டு கிளீனா வச்சிருப்பாங்க இங்கல்லா எங்க ஸ்டிக்கர்லதா டைல்ஸ்ல ஸிக்கர்ஓட்டி கோலம் போறாங்க
ம் ஸ்டிக்ர்வொட்டி கோலம் போட்றாங்க நாங்கல்லா இங்க வந்து சிட்டியில இருந்தாலுமே கையில தா கோலம் போ
ம் சில பேர் போடுவாங்க சில பேர் மோஸ்லி தொ தொண்ணூறு சதவீதம் அப்டி தான இருக்கு
ஆமாங்க இந்த அச்சு இருக்கு இல்லங்க அச்சு வச்சு இழுத்தம்மனா ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகுது இல்லைங்க இப்ப ந புள்ளி வச்சு கோலம் போட்டு அதுக்கு வந்து ஒரு எப் டி ஆஃபன் ஹவர் ஆயிரு அந்த ஆஃபன் ஹவர்க்கு வந்து கிச்சன்ல வந்து வேல நெறையா இருக்கு ஏனா அ அதியு பாக்கணு இங்கி பாக்கணு அதனால இப்பலா குயிக்கா ஃபாஸ்டா அந்த வேலய முடிக்கணு அப்டிங்கறதுக்காக அச்சுல வச்சு அப்டியே ரங்கோ இந்த ரங்கோலி கோலங்கள் இரு க்குல்ல அந்த மாரி சீக்கிரமா போட்டு வந்துருவோ ஃபைவ் மினிட்ஸ்ல அந்த வேல முடிஞ்சிரு
கரைட்டு இத விட நா அது கையால போட்றதுதான அழகு
ஆ கையால போட்றதா அழகு இப்பல்லா யாருங்க போட்றாங்க புள்ளி வெச்சு அதுக் கோலம் போட்டு
அதுக்கு பொறுமையு கெடயாது
ஆமாங்க ஆமாங்க நேரமு கெடயாது கரெட் ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு போற டைமத்துல எவ்ளவோ வேல இருக் க்கா அத இத இத எடு அ அந்த தமிழ பாக்கனுமே என்ன சொல் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமன்ற மாரியே இருக்
அந்த பசங்கள ரெடிப்ப நம்ம பசங்கள ரெடி பண்ணி அவுங்ள சாப்பட வெச்
அது அத என்ன கேக்குறீங்க ரெண்டு ரெண்டு பசங்க இருக்கறதுனால வந்து வீட் வீட்ல சண்டையே தீர்காது எப்போமே நாந்தா ஃபர்ஸ்டு நீதா ஃபர்ஸ்டு நா தா குளிக்கரக்கு நாந்தா ஃபர்ஸ்டு வரு அப்டிம்பாங்க எல்லாத்திலிமே ரெண்டு பேரு போட்டி போட்டுக்வாங்க குளிக்கறதுல இருந்து எல்லாமே ஒன்னாதா பண்ணு அப்டிஞ் சொல்லி நெனைக்குறாங்க அது இந்த பசங்க இருக்காங்க பாருங்க அத விட யாருமே சொல்ல மாரியே கேக்கவே மாட்டாங்க ஒரு பொண்ணு இருந்தா கூட வெச்சு பாத்துக்லா
பசங்களா நாந்தா ஆ இந்த பிரச்சனைய விட பைக் கு இருந்த பைக்ல உக்கார நாந்தா ஃபிரென்ட்ல உக்காருவே நாந்தா அது வேற ஒரு பிரச்சனை ஆகு கரெக்டா
இப்ப ரொம்போமே அதா பெரிய பெரிய பிரச்சனை நாந்தா முன்னாடி க்குவே நீதா பின்னாடி உக்கார்னு அஹ ரெண்டு பேருமே முன்னாடி தா வரணு
இதெல்லா எனக்கு இப்ப நடக்குது அதனாலதா நா என்ன பண்ணுவே ஒரு நாள் நீங்க உக்காருங்க ஒரு நாள் இன்னொருத்தங் உக்காரட்டு
அப்டி அப்டி கேக்கறது இல்லைல இன்னிக்கி போற அப்டின்னா நாளைக்கு போக முடியுமா நாளைக்கு கூட்டிட்டே போ மாட்டாப்பா சும் மா பொய் சொல்றீங்க நீங்க நம்பறதுல்ல இப்பவே போய்யாகணு அப்டிங்கற மாரி சிறாது யாராவது பெரியவங்க பாட்டி தாத்தா இந்த மாரி யாராவது இருந்து எடுத்து சொல்லி சாமி இங்க பாரு இப்போ இன்னிக்கி நீ போ நாளைக்கு வந்து நீ போவியாம் இல்லன்னா நீ வரும்போது அந்த ட்ரிப்ல வந்து நீ ஏறிக்கிரியாமா அப்டின்னு சொல்லி யாராவது பெரியவங்க இருந்து மெதுவா சாஃப்டா சொல்லி குடுத்தாங்னா கேட்டுக்கறாங்க ஆமா ஆனா நாங்களா அப்பா அம்மாலா சொன்னமுன்னா என்னதா சொன்னாலுமே கேக்கறதுல்ல ஆஹ கேட்கவே மாட்டாங் அவங்க என்னா சொல்ல தாத்தா பாட்டி கொஞ்சோ கேட்டா கேட்டுக்கறாங்க ஏன்னா அவ்ங்க தா மேம் வேணுங்கதல்லாம் வாங்கி் குடுக்குறாங்க என்னப்
ஆமா நம்பளாவது கொஞ்சோ நேர் த்துல இது வேணானா வேணா வாங்கி தர முடியாதுன் சொல்லி கூப்ட்டு வந்துருவோ அவங்க எல்லா வாங்கி குடுத்துவாங்க
அவுங்களா என்ன கேட்டாலு வாங்கி குடுத்துருவாங்க ஏனா அவுங்க செல்லமா இருக்காங்க தா பாட்டிக்கிட்ட ஏன்னா அ தீமா இருக்கரதில்ல இல்லை தீ வரு ஒரு மாசத்துக்கு ஒரு டைமு சிக்ஸ் மந்த் ஒன்லியா அந்த மாரி போறாங்க வேணுங்கறது கேட்டா வாங்கி குடுப்பாங்க
எது கேட்டாலு அந்த டைம்ல வந் து கிராண்டட் ஆய்டும் பெர்மிஷன் கிராண்ட்டுற மாரி நம்ம வேணான் சொன்னாலு அவங்க என்னங்க நா வாங்கி தர வாங்க நா சொல்ற நீ கேள்ட்ரா நா சொல்லிக்கிறடா உங்க அப்பாகிட்டன் சொல்லி முடிச்சுட்ருவாங்க
ம் மோஸ்ட்லி என்ன சொனாங்கன்னா ஆ எது கேட்டாலு என்ன கேட்டாலு வாங்கி குடுத்துருவாங்க ஏ எங்யா கூட்டிட்டு போ உங்க தாத்தா பாட்டிய இருந்தா நல்லா வாக்கிங்கு வெளயாடுறக்கு அவங்க என்ன பசங்க கொழந்தைங்க என்ன சொன்னாலு தாத்தா பாட்டி கேப்பாங்க அதனால வந்து அவங்க தாத்தா பாட்டினாவே பயங்கர குஷியாயிருது அவிய் ஊருக்கு போலாமா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போலாமா ஆ போர் அடிக்குதுமா ஆ ஜாலியா இருக்க முடியு அவங்களுக்கே தெரிஞ்சுக்குது சீக்கரமா வந்த புரிஞ்சுக்கிறாங்க
நானா வந்தோ
ஆமாங்க அந்த அந்த காலத்த விட இந்த காலத்து குழந்தைங்க கொஞ்சோ ஷார்பாவே இருக்
ரொம்ப ஷார்ப்பு உஷாரு யாரு சீ யார்கிட்டயு சீக்கிரமா இதாவ மாட்டாங்க
ஆ
கரெக்டா நம்ம என்ன பேசுறோமோ இப்ப நம்ம ஒன்னு ஒரு விஷயத்த இன்னிக்கி சொல்லி நாளைக்கு பண்றோன் சொன்னா நாளைக்கி நம்ம சொன்ன டைம்ல நீங்க இந்த டைம்ல இது பண்ற நீங்க ஏ
ஆம்மாங்க ஆம்மாங்க அது வந்து நம்ம வீட்ல அ அ ‌தெரியமா இப் பசங்களுக் தெரியக்கூடாது அப்டின் சொல்லி நாம ஒரு என்ன சொல் அது மெதுவா சொல்லி நாமளே புரிஞ்சுக்கிற மாரி இருக்கிற மா இருந்தா கூட
அவங்க சார்பா கேட்ருவாங்க ஆமா அவங்க ஷார்பா கேட்டுப்பாங்க கேட்டு நம்பள கேப்பாங்க கேட்டு வேற
கேட்டுட்டு அ ஏ சார்பா ரெடியாயி நிக்கறாங்க போலா போலாமா நீ சொன்னல்ல நேத்து நா தா ரெடியாருக்கே அதனால அப்டின் சொல்லி எல்லா குழந்தைங்க எல்லா கொழந்தைங்க இப்பல்லா அப்டிதா இருக்காங்க
ரொம்ப ஷார்ப்பு ம் நம்ம ஒரு விஷயத்த இன்னிக்கு சொல்ட்டு நாளைக்கு செய்லனா காட் டா கேட்டு அந்த விஷயத்த செய்ற வெரைக்கு வுடமாட்டாங்க நானா கேட்டே நீங்க தான சொன்னீங்க அத செஞ்சே ஆவணுன்ட்டு நின்னுறாங்க நம்மளு என்னா பண்ணறது ப்ப வேலைக்கி போற அர்ஜெட்ல அத செஞ்ச வுட்டு போயிருவோ
இப்ப வந்து இந்த காலத்து கொழந்தைங்க ரொம்போ பிடிவாதமா இருக்காங்க கோவோ நெறைய வருது எந்தப் பொருள் இப்ப ரெண்டு கொழந்தைங்ருக் காங்கனா எந்த பொருள் வாங்குனாலுமே ஒன்னா வாங்கனு ஒரே மாரியா வாங்
ஒரே மாரியா ஆமா மேடம் இது ரொம்ப இது ஒரே மாதிரியாதா வாங்கனு மாத்திகீத்தி எதாது அது கொஞ்சோ நல்லாந்து இது நல்லால்னா தூக்கி போட்டு ஒடச்சுர்றாங்க
அப்பவே முடிஞ்சுது நம்ம வந்து இந்த பொ ருள் வாங்கணுன் நெனச்சம்னா ஒரே மாரியே கெடச்ச வாங்கலா இல்லியா வேண்டா அப்டின் சொல்லி அதுக்கு தகுந்த மாரி வேறதா டாடா சன் பண்ணி வேற ஏதாது வாங்கிறோ அ கேக் ஓகே மேம்
ஒங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷ நம்ம கால அவகாசம் முடிஞ்சு மீண்டும் பேசுவோ கண்டிப்பா நன்றி வணக்கம்
ஆ